ஆ
ம் கேக்குது கேக்குது நல்லா இருக்கே என்ன பன்றறீங்க
நா இப்பதா சாப் த நீங்க என்ன பண்றீங்க
நா சாப்ட்டு தூங்கிட்டு இருந்தே
உம் இன்னி கி மதியான என்ன சமையல் செஞ்சாங்க அம்மா
சாம்பார் வச்சிருந்தாங்க சாப்ட்டு முட்டக்கோஸ் பொரியலு அங்க நம்ம வீட்ல
நம்ம வீட்டுல கொஞ்சு நெய் சாப் பாடு அதுக்கப்புறோ கொஞ்சோ கொஞ்சோ கறி உம் கறி அவ்வளவுதா வெள்ளி கெழமைனாலே கம்பல்சரி கறி சாப்புட்ணும்ல்ல அதனால சாப்ட்டுருக்கோ நண்பா அப்பா அம்மாலா அ உங்க வீட்ல அங்க உங்க இதுல பாத்தீங்க ஞாயித்துக்கழமதான இருக்கு க்கு எப்பயமே
ஆமாமா ஞாயி்றுக்கழம தா மாரி எடுப்போ
ம் அதே மாதுரிதா இங்க வெள்ளிகெழமண்ணா நாங்க எங்களோட மதத்துல நாங்க சாப்புடுவோம்ல அந்த மாதுரிதா
சேர் சேர் சேர்
சொல்லு நண்பா
அப்ப சாப்ட்டு படுத்துருக்கே சாய்ங்கால எந்துருச்சு
ம் ம் ம் சொல்லு உங்க அப்ப வேலக்கு போலயா ப இன்னிக்கு
உண்மையில ப நைட் டூட்டி
நைட் டியூட்டியா சேரி சேரி சேரி சொல்லு சொல்லு நீ ஏதோஸ் நேத்து ஏதோ பேசிட் ட்ருந்துமே அதுலந்து ஏதோ ஒன்னு சொல்லு நா கேக்குற
வேற எதுவு போணுன் சொன்னல்ல ஜிம்முக்கு
ஆமா ஆமா அதுதா அது ரொம்ப அ நீ அது ஜிம்முக்கு போ ஃபஸ்ட் ஸ்ட்டு ஒரு வாரம் போ அதுக்கப்பறோ நா சொல்றே ஊ ஒடம்புக்கு செட் ஆகுற மாரி அதுக் கப்புறோ நீ அதுக்கு தகுந்த மாரி கொஞ்ச நாள் சாப்புடு அது உனக் ஒத்துழைக்குதான்னு பாப்போ
ம்
ஆ கொஞ்ச கொஞ்சமா பண்ணுவோ புரிஞ்சுதா உனக் கு ஆ அது எப் ப்புடி கால்குலேட் பண்ணோன் நேத்தே சொன்னல்ல உன்னோட உயரமு உன்னோடை எ டையு அந்த கணக்கு தா அதோட அளவு இருந்தம்னா கால்குலேட் பண்ணி நம்மத வெக்கணோ அதுக்குனு ஒர் சில இதெல்லா இருக்கு ஆன்லைன் லேத் கு அத வெச்சு நம் பண்ணலா எல்லாமே ஈஸியாதா இருக்கோ புரிஞ்சிச்சா ம் ம்
அதா போய் வீசாரிசிட்டு வந்து அடுத்த இந்த மா ச லாஸ்ட்டு சொல்லிருக்காங்க
அப்பிடியா ஆ
அதுக்குல்லயே ஒரு எட்டு நேர்ல போய் அ அதுக் குல்லையு ஒரு எட்டு நேர்ல போய் பாத்துட்டு வந்துர்லானு ஒரு
ஆ ஆ செரி செரி எப்ப வருவீங்க எதுவு சொல்ல முடியுமா
அதா தெரில அவங்க ஃபோன் பண்ணுவாங்க இந்த தேதில வாங்கண்ணா அப்டியே அதுக்கு தகுந்த மாரி இங்க வருவேனா நாங்க
ஆ ஆ ஆ ஆ செ சேரி சேரி பாக்கலா நீங்க வருபோது சொல்லுங்க நீங்க தங்கறக்கு எடமெல்லா பாக்கலா இங்கயே
சேரி செரி வரும்போது ஃபோன் அடிக்கிறே
ஒரு நாள் முன்னாடி ஃபோன் அடிங்க வந்துட்டு என்னன் பாத்து பேசுவோ எல்லாத்திட்டையு
முதல் வருசோ ஹாஸ்டல்ல தான்ட தங்குவே
அதுதா அங்க அங்க இருக்கற கல்லூரி ஹாஸ்டல்லலயேவா
ஆமா மொத வருசோ அங்கயேதே தங்குவே
ஏ எதனால
ஆமா முதல் வருசோ அங்கேயே தாங்கிட்டம்னா ரெண்டாவது வருசோ அதுக்கப்புறந்தா வெளில வருவே நா வெளில வந்து அ ரூம் தேடி அங்கேயே தங்குற மாரி தான்டா
ஆஹ் சேரி சேரி சேரி புரிஞ்சுது புரிஞ்சுது ஆஹ்‌ சொல்லுங்க சொல்லுங்க
அதா ரூம்குள்ளே அங்க முத ஹாஸ்டலே இன்ட்டு வெளில ரூம் தேட்னும்னா அத ஒரு வருசோ படிச்சுட்டு அப்ப ரெண்டாது வருசோ வெளில வந்துக்கலாம்ல
சேரி சேரி சேரி ஆஹ் நானு நீங்க வ ரும்போது ஒரு வெளிய போலானு ஒரு ஐடியால தா இருக்கோ பசங்க எல்லாருமே
சேரி சேரி
முதல்ல வேலைக்கு போணுல அதனால தா கொஞ்சோ காஸ் தேவப்படுது அதுக்கு
உம் உம் ஆமா
து வந்து நம்ம ஒரு நம்ம பக்கத்துல இருக்கிற ஊரு தா அது ஒரு நாடு அஹ் அங்க என்ன ஆகுனா நம்மள நம்ம ஊரோட காசு அந்த அந்த இதக்கு வந்து அதிகமான காசு பத்தாயிரம்ங்கறிறது அங்க வந்து பன்னிரெண்டு லட்சமா இருக்கும் உனக்கு அது
சேரி சேரி ஆ
அதோட அங்க போனோம்னா ஒரு ஒரு வாரம் பணக்கார வாழ்க்கையை வாழலாம் என்னைய பொறுத்தவரைையும் அங்க புரிஞ்சதா அங்க ஒரு வாரம் வந்து ட்ரிப்பு போனாலுமே அந்த இடத்துல நம்ம பென்ஸ்கார்லதா சுத்தினாலுமே உங்களுக்கு பத்தாயிரம் தா செலவாகும் மொத்தமாவே சாப்பாடு தங்குற இடம்
சேரி சேரி ஆ நம்ம காசு கம்மியா இருக்கு குன்ற
ஆமா நம்ம இதுக்கு கம்மி ஆனா அந்த ஊருக்கு வந்து காசு ரொம்ப வில அதிகம் இருக்குறதுலே
ம்
அ அல்டாக் நேத்து நம்ம நம் நம்ம நண்பர் ஒருத்தருக்கு அனுப்பனே அப்பறம் அந்த நண்பரோட பாத்துட்டு அவரு தா சொன்னாரு சேரி ஓகே சேரி பாக்கலாம்
ம் அங்கேயே அங்கேயே ட்ரிப் போற மாரி பிளான் இருக்கா என்ன
ஆ போகலாம் தா இருக்கு ஃபஸ்ட் நம்மளுக்கு பணம் வேணும்மல்ல என்ன ஆ சொல்லுங்க
அந்த ஊருக்கு ட்ரிப்பு போற மாரி ஏதாவது இ இது இது இருக்கா ஏஜென்சி
ஆ இருக்கு இருக்கு நா அந்த ஏஜென்சியிலதா நா பாக்கவே செஞ்சே அதுக்கப்பறம்தா நம்ம நண்பருக்கு அனுப் ப்பனே அது பாத்துட்டு டு பரவாயில்லயே நம்ம வேணா போகலாம் ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாரும் வேலைக்கு போயிட்டு நம்ம நண்பர்கள் ஃபஸ்ட் யார் எப்டி பண்றா பக்கலாம் ஃபஸ்ட் ஆறு மாசம் அஞ்சு நாலு மாசம் போகட்டும் இப்போதிக்கி
ம்
அப்டினு சொல்லிருக்கு நீங்களும் அதுக்குல்லயே வந்துடுவீங்க இல்ல உங்க இடத்துல தானே இருப்பீங்க சேரி அதுக்கப்பறம் பாத்துக்கலானு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுட்டோ அதுதா
ம் அதே நா இந்தா வந்துருவே அது காட்டியு வந்துட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு விசாரிச்சிட்டு அதுக்கப்பறம் போவோம்
அ அப்பா அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா
ம் எல்லாரும் நல்லா இருக்காங்க
ஆ
நீங்க என்ன நீங்க ஜிம்முக்கு போறீங்களா தினமும்
நான் வந்துட்டு நான் போயி இப்பதான் போக ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்ச நாளா இரண்டு வாரமா ஒடம்பு இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல அதுக்கான ஓஹ் கொஞ்சம் சரியாயிருக்கு ஒத்துழைக்குது இப்போ தான் ஒடம்பு சேரி அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்பிடின்னு சொல்லிட்டு இப்பதான் போயிருக்கேன் இன்னைக்கு காலையில போனேன்
உம்
கா லெக்குக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணேன் கொஞ்சம் மைண்ட்டு சரியில்ல அதனால கொஞ்ச நேரம் பண்ணிட்டு அப்புறம் சீக்கிரம் வந்துட்டேன் எப்பயுமே நானு என்னுடைய நண்பர் எல்லாருமே காலையில தான் போறோம்
உம் அவிங்களாம் வர்றாங்களா உங்க நண்பர்கலள்லாம்
ஆஹ் எங்க நண்பர் வந்துட்டு ஒல்லியா ஒரு நண்பர் இருப்பாரு அவரு மட்டும் வராரு ஸ்டேஷ்னரி நண்பன் வந்து ட்டு வர்றதில்ல ஏன்னா அவரு கொஞ்ச பிசினஸ் பண்றனால அவருக்கு வேல அதிகமா இருக்கும்
சேரி சேரி சேரி அவர எதுவு தொந்தரவு பண்ண கூடாது உம்
க்கில்ல முந்தா நேத்துதான் போய் அவர பாத் நேர்லயே அவர் வேல செய்யுற எடத்துக்கு போய் பாத்து பேசுனோ உங்க வாழ்க்கைல அடுத்து என்ன தான் பண்ணலானு இருக்கீங்க அப்படின்னு அத பத் த்தி பேசினோ
என்ன வேல செட் ஆயிருச்சாமா
ஆஹ் எல்லாமே வேல கொஞ்சோ பரவால்ல அதுதான் அவரு சொன்னாரு அவளக்கா ஒன்னும் எனக்கு வேலை இல்ல இனி சாந்தரத்துக்கு மேலதான் எனக்கு வேல இருக்கு அப்டின்னு சொன்னாரு
இப்ப கால்லேயே போயிருவாப் அப்ளே வேலைக்கி
காலையிலே போயிர்றாரு அப்புற சாந்தரோ முடியுது சாய்ந்திரம் மத்தியான சாப்பிட வீட்டுக்கு வந்துடுவாரு தே
சேரி
அஹ் வந்துட்டு அதுக்கப்புறந்தான் போவாராமா
உம்
ஆஹ் அதுதான் அதுதான் நேரமே ஆ ஆமா அதுதா வேல மாச பதுனஞ்சாயிர கெடைக்குதுல்ல அதுனால பண்ணுவாங்க ம் வேற எப்ப இருந்தாலு லீவு் கெடக் சா ஒனக்கு
அதுல என்ன அம்புட்டு வருமான மாச பதுனஞ்சாய்ர தர அளவுக்கு
ஆமா ஒங்களுக்கே வேல இருக்கு நீங்ளே பார்ட் டைம்னாலு உங்களுக்கே கடைக் கு நீங்க வேணா வந்துட்டு வேணா சொல்லுங்க சாய்ந்தரத்துக்கு மேல அங்க
ம் ஏதாவ்து பார்ட் டைமா வேல இருந்தாலுங்கூட சொல்லு அந்த சைடு வந்து பாப்போ என்ன ஏதுன்னு என்ன காலேஜ் தொறந்துருவாய்ங்க என்ன செய்யற்து அ முன்னாடியே ப்ளான் போட்டு வச்சிருந்துருக்குணு அதுக்லா ஹலோ